ஹலோ கேக்குதா ஆ கேக்குதுங் ப்ரோ எப்டிருக்கீங்க ஆ நானு நல்லாருக்கே அப்பால்லா எப்டிருக்காங்க
ஆ நல்லாருக்கேக்கா நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க எப்படிக்கா சம்மர் லீவ்லா எப்டி கா போச்சு ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா
ஊர்ல இருந்துலா வந்துட்டோ ஊர்ல தா கொஞ்ச அங்கதா நல்லா குழு குழு இருக்கு மழைல்லா பெஞ்சுட்டு கொஞ்ச நல்லாருந்தது நெல்லுதா போட்ருக்கோமா நெல்லு போட்டு முடிச்சட்டோ இப்போ அறுவட அறுக்கணு நடுவுல தண்ணி இல்லாதனால அப்படியே கொஞ்ச காஞ்சி போச்சு பரவால்லங் கடவுள் புனியத்தில ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியிலருந்து கொஞ்ச மழ பெய்றதுனால நெல் தப்பிக்குது இன்னு ஒரு வாரத்துல நெல் அறுக்கலா அப்படின்ற மாரி உட்காண்ட்ருக்கோ ப்ரோ
ஓ இப்ப நீங்க அந்த நெல்ல எல்லா சேல்ஸ் பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்காக வா
இல்ல சேல்ஸ் பண்ணிடுவோ குண்டு நெல்லு தா போட்ருக்கோ கிருஷ்ணா பொண்ணி போன வாட்டி போட்ருந்தோமா அது மட்டு ஒரு மூட்ட நிப் நிப்பாட்டிக்கிட்டோ நிப்பாட்டிட்டு நம்ப மிஷின்ல குடுத்து இது பண்ணி எடுத்துக்கலான்ட்டு இந்த வாட்டி குண்டு நெல்லு தா போட்ருக்கோ அது வந்து சேல்ஸ் பண்ணிடுவோ எவ்ளோ மூட்ட வருதோ அத அப்டியே சேல்ஸ் பண்ணிடுவோ
ம் அது நீங்க வந்து அது ப்ரொபஷனலா பண்றிங்களா இல்ல அந்த சம்மர்கு அந்த மாரி தா பண்றீங்களா நீங்
இல்ல அத அப் அப்போத்துலேந்தே எங்க மாமியாருடைய ஃபுல்லா எல்லாமே சொத்து எல்லாமே அவங்கள்துதா இப்ப கொஞ்ச நடுவுல நா வேலய விட்டு நின்னு இதுக்கு முன்னாடி அவங்கதா வச்சிட்டு இருந்தாங்க நடுவுல ஒரு ரெண்டு மூணு வருஷ அவங்க அப்டியே எதுவும் பண்ணாம குத்தகைக்கு விட்டு வச்சி இருந்தாங்க இப்ப நா ரெண்டு வருஷமா வேலய விட் டு நின்னதுனால சரி போடுவோ எதுவும் எதனா வருமான வேணுல நமக்கு அப்படின்றதுக்காக போட ஆரம்பிச்ச ஒரு வாட்டி வேர்கடலை போட்ட ஒரு வாட்டி வந்து உளுந்து போட்டோ ஒரு வாட்டி நெல்லு போட்
அதா இதே தா மாத்தி மாத்தி ரொட்டீனா போட்டுட்டே இருந்த மாரி இருந்தது இப்ப சுத்தமா தண்ணி இல்லாதனால ஒரு துண்டு மட்டுந்தா போட்ருக்கோ நெல்லு தண்ணி இல்ல கெணத்துல சுத்தமா தண்ணி கெடயாது
ம்
இப்ப எதுனா போட்டா கூட நமக் தண்ணி இல்லாம என்ன பண்ணுறதுன்றதுக்காக எதுமே போடாம அப்டியே விட்டு வச்சிருக்கு அடுத்தது மழ எதனா பெஞ்சு கெணத்துல தண்ணி வந்ததுன தா கரும்பா நட்டு வச்சில்லா அப்படின்ற மாரி ஒரு இது ஏனா இப்ப வேலைக்கு நா ஜாயின் பண்ணிட்டல்ல போயிட்டன்னா அதுக்கப்பறமா என்னா ல திருப்பியு இந்த சைடு போய் நம்ப ஏன்னா அங்க போய் பண்றதான்தா ஒன்னு ஒண்ணுத்துக்குமே இப்ப ஒரு பயிறு நடுறோனு நெனச்சிகோங்கள கல வெட்றதுக்கு குழி ஆளுங்க வைக்கணு மருந்தடிக்கிறதுக்கு குழி ஆளுங்க வைக்கணு பறிக்கிறதுக்கு நம்ப கூழியாளுங்கள வைக்கணும எல்லாத்துக்கு வைக்கிறோனா ஒரு பத் பத்து பதினஞ்சு பேர் வராங்கன்னா அத்தன பேருக்கு காலையிலைக்கு எதுனா செய்யணு மத்தியானத்துக்கு சாப் பாடு செய்ணு ஒரு ஆள் நம்ப அங்க இருந்தா மட் மட்டுந்தா செய்ய முடியுது இல்லன்னா வராங்க ஒரு ரெண்டு மணி நேர கூட வேல பாக்க மாட்றாங்க ரெண் ரெண்டு நாள்ல முடிக்க வேண்டிய வேலைய நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்துடுறாங்க கூலி அதிகமாயிடு அதுக்கு இது பண்ணிக்கிட்டே தா அப்டி அமைதியா ஒக்கான்று இருக்க மாரி இருக்கு
ம் ஆக்சுவளி வந்து நா நாங்க வந்து சம்மருக்கு வந்து எப்பமே வேர்கல்ல தாங்க இது பண்ணுவோ சோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மே மந்த் அந்த மாரி எல்லா வந்துருச்சுன்னா அந்த நா தகாலத்துல வந்து கல்லுங்கள்லா இருக்கு பாருங்க பெரிய பெரிய கல்லுங்கல்லா
ஆமா
சின்ன சின்ன கல்ல எல்லா ஓகே பெரிய பெரிய கல்லுங்கல்லா அதலா பொறுக்கி எடுத்து அது வந்து ஒரு இது மாரி வச்சிருவோ குப்பி மாரி அங்கங்க
அ
ஒரு அடியா எடுத்து அந்த வரப்பு மேலல்லா போட்டு வுட்டுருவோ ஏ அத எடுக்குறோனா நம்ம டிராக்டருல ஏர் ஓட்ட பாத்தீங்களா
ஆமா
வந்து எதுவு ஆகக் கூடாது சொல்லிட்டு நாங்க அந்த பெரிய பெரிய கல்லெல்லா ஃபஸ்ட் எடுத் போட்டுட்டு ஏரு ஓட்டுருவோ ஏரு ஓட்ட சொல்லவே மேக்சிமம் வந்து அப்பவே எரு அதெல்லா போட்டு வுட்டுருவோ அந்த எருவு போட் டா அதுகேதாமாரி மண்ணலலா அந்த எருவு எறங்கற மாரி எறங்கிட்டு அது அப்படியே கொஞ்ச நாள் விட்டுருவோ கொஞ்ச நாள் விட்டதுக்கு அப்புறம் அந்த சம்மர் முடியுர டைமு அந்த அந்த டைம்லதான் பண்ணுவோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மழை ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கு சோ உங்களுக்கே தெரியும் மழ ஸ்டார்ட் ஆகுற டைம்ல வந்து ஆ அது மழை பேஞ்சிரு அதுக் அப்புறம் வந்து என்ன பண்ணுவோனா இன்னொரு வாட்டி ஏறு ஓட்டுவோம் அ அதுக்கப்புறம் ஏர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்த ஏர்க்கல போட்டு இது பண்ணுவோ ஃபுல்லா வேர்க்கல்ல போட சொல்லவே ஆ அதிகபட்சோ வந்து நாங்க தனியா தான் போடுவோ அப்படி இல்லனா கூடவே சேர்த் து கொல்லு அதுவு சேர்த்து போட்டு வுட்டுருவோ சோ அத போட்டு உட்டு அது எக்ஸ் அதுவும் ஒரு இன்கம்மா வரும் இதுவும் இதுவும் ஒரு இன்கம்மா வரும் சோ மேக்சிமம் நாங்க வந்து இது வந்து வீட்டுக்காக தான் எங்களுக்கு வந்து இதுவாகு நீங்க வேர்க்கல்ல வந்து போட்டு அது வந்து து அறுவடை பண்ணி ஷேர் வந்து அங்க அங்க வீட்டுக்கு சித்தப்பா ஆ பாட் பாட்டி இல்ல சித்தப்பா மாமா அவங்க வீட்டுக்கு வந்து ஷேர்ஸ்லாம் கொடுத் தருவோம் அதுக்கப்பரொ மிச்சம் மீந்தது வந்து எண்ணெய் அரைச்சு ஏ வீட்டுக்கு ஆ சமையலுக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிப்போ அ கொள்ளு வந்து அந்த மாரி உணவுக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிப்போம்கா
ஓ கொள்ளு கூட போடுறீங்களா நாங்க வந்து இந்த காராமணி இல்லா வந்து ஊடு பயிரா போட்ருவோ மெயினானது இதுவாக இருக்குதுனா ஊடு பயிருக்கு வந்துன்னு காராமணி அதுக்கப் ப்பறமா உளுந்து இது மாரி உள்ளதெல்லா சைடு்ல சைடுல போட்டு விடுவோம் ஆ கொள்ளு நான் இதுவரையு போட்டதே இல்ல பே ஆனா எனக்கும் கொல்லு எப் எப்டி நீங்க எதுலந்து வாங்குவீங்க சொசைட்டிலந்து அது மாதிரி வாங்குவீங்களா இல்லாட்டி கடைங்கல்ல போய் வாங்குவீங்களா
ஆ நாங்க வந்து ஆல்டர்னேட்டிவா போடுவங்கா மெயினா வந்து நாங்க வந்து வேர்கல்ல தான் போடுவோ சோ வேர்கல்ல போட சொல்ல அங்க சில நடுவுல நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கு அந்த மாரி டைம்ல ம வந்து அ தொவரம் பருப்பு போடுவோ இல்லன்னா வந்து கொள்ளு கொள் கொள்ளு வந்து அ எங்க பாட்டி சொல்லிக் கொடுத்தது எங்க பாட்டியோட ஆ அதாவது பாட்டியோடனு இல்ல எங்க அப்பாவோட பாட்டி அ அவங் அவங்கள இருந்துதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சி சோ இந்த மாதிரி நிலம் வாங்கி விவசாயம் பண்ணது அப்படின்ட்டு சோ அத வந்து எப்படி பண்ணுவோனா இப்ப அந்த வே விற போடுறதுக்கு முன்ன முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிப்பாங்க சோ அத எடுத்து வச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எறும்பு அதெல்லா வந்து சாப்டக் கூடாதுன் சொல்ட்டு அன் இத வந்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க இத வந்து சொமனு சொல்லுவாங்க ஒரு மண்ணு வக அது அது செம்மன் அ செம்மன் ஆ அததான் நாங்க சொமன்னு சொல்லுவோ அத கூட வந்து பெசஞ்சி வெயில்ல காய வச்சிருவாங்க சோ அத காய வச்சி அப்படியே எடுத்து வச்சிருவாங்க அது நெக்ஸ்ட் வெரைக்கி போடுறதுக்கு அந்த நிலத் நிலத்தில போடறதுக்கு சோ அது வந்து ச சம் ஆஃப் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருவாங்க எடுத்து வச்சிட்டு அது வந்து அது மண்ணுல அப்படியே ஒன்னா சேர்ந்து காஞ்சதுனால அது வந்து அந்த எறும்பு மேக்சிமம் வந்து அந்த மாதிரி சில வெதல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பு போதும் இருந்தா கொஞ்சோ டிகே மா மாதிரி ஆயிட்டு கொஞ்சோ டேமேஜ் ஆகிருங்க அதா சோ இந்த மாதிரி பண்ணி வெயில்ல காய காய வெச்சிட்டா அது வந்து ஆ வருஷ கணக்குல அப்படித்தா வச்சிருக்காங்க சோ அது முன்கூட்டியே அவங்க எடுத்து வச்சிருவாங்க அந்த அறுவட பண்றப்பவே அத கொஞ்சோ எடுத்து வச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் பண் ணி வெச்சிட்டாங்க அந்த டைம்ல வந்து எது இருக்கோ ஒண்ணு கொள்ளு இருந்தா கொள்ளு போட்ருவாங்க இல்லனா வந்து தோவரம் பருப்பு அந்த மாரி எடுத்து போட்ருவாங்க ஆனா இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்க வேர்கடல்ல போட சொல்ல அந்த அளவுக்கு வெளைச்சல் வர்ல ஏன்னா ஆ தண்ணி சுத்தமா அந்த அளவுக்கு இல்ல ஆ அப்புறோ வந்து வெயில்லு ரொம்ப வெயிலா இருந்துச்சி போன டைம் வந்து உங்களுக்கே தெரியு ரொம்ப வெயிலு தண்ணி ரொம்ப கொறைச்சலா தா இருந்துச்சு எங்க நெலத்துக்கு பக்கத்துல ஏறிதா சோ அதுக்கு முன்ன னே வருஷொல்லா ஏரி எல்லா ரொம்பி தண்ணி வந்துச்சி சோ போன வருஷொ அந்த அளவுக்கு வந்து மழ இல்லாதனால ஏரியிலு தண்ணி இல்ல நெலத் துக்கு அந்த அளவு தண்ணி வர்லன் சொல்லிட்டு வெளச்சல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதனால வந்து நாங்க என்ன பண்ணிட்டோனா அ நெலத்துக்கு நடுவுல நடுவுல மாங்கா மரோ அ கொய்யா மரோ அந்த மாதிரி வந்து அ நம்ப அ ஈஸியா சாப் புட்ற மாரி பழங்கள், அந்த மரங்கள்ல அந்த வெதைகள்லா நட்டு அது ஓரளவுக்கு மொளச்சிருக்குவா இந்த டைம் வந்து அ மாங்கா மரத்துல வந்து அது ஜஸ்ட் அந்த சின்ன மரந்தாங்க ஏறக்குறையா வந்து ஒரு செவன் ஃபீட் தா இருக்கு இது அந்த மரோ அ சில மரோல்லா நல்லா ஹைட்டா இருக்கு. இது வந்து செவன் ஃபீட் அந்த ரேஞ்ச்ல தா இருக்கு. அந்த ஒரு மரத்துலேயே வந்து ஒரு அண்ணக்கூட மாங்கா பழொ. மாங்கா வந்து அந்த அளவுக்கு வெளைச்சல் குடுக்கு. சோ அந்த வந்து நாங்க என்ன பண்ணுவோன்னா மேக்சிமம் நாங்க எங்க நிலத் த்துல வர்றது வந்து விக்க மாட்டோ. அது வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தா நாங்க ஷேர் பண்ணிப்போ. ஐ அதிகபட்ச வந்து அவங்களே கேப்பாங்க. எங்களுக்கு ஏ தரல எங்களுக்கு ஏ தரல அப்டின்ட்டு அதுக்கேத்த மாரி எங்க அத்தைங்க இருப்பாங்க, எங்க மாமாங்க, எங்க சித்தப்பா சித்தி, அவங்க ஃபேமிலிஸ்லா இருப்பாங்க. சோ அவங்ளுக்கு வந்து ஷேர் பண்ணி குடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாமே கரெக்ட்டா வந்துரு சோ அந்த மாரி நாங்க ஷேர் பண்ணி குடுத்தனால தா இன்னு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஊருக்கு போனா அவங்க எல்லா ஒன்னா வருவாங்க. ஒன்னா பேசுவோ, ஒன்னா இருப்போ. ஏதாச்சு ஃபங்க்ஷன் இருந்தா ஒன்னாாதா செஞ்சு சாப்ட்டுவோ. அந்த மாரி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலதா இருந்து பழகி வந்துருக்கோக்கா சோ உங்க ஊர்லயு நீங்க அப்டித்தா பண்ணுவீங்ளா? எப்டி ஜாயிண்ட் ஃப்
அப்டிதா இருந்தது. ஆனா இப்ப வந்து அவங்கவுங்களுக்கு பசங்க அது இதுன்னு வரவு இப்ப எல்லாருக்கு பண ஆச சொத்து ஆசதா அதிகமாயிடுச்சு அவங்கவுங்க எடத்த பாதுகாத்துக்கணுன்றதுல தா பெருசா இருக்குது. இப்போ நம்ப இங்க இருக்குறதுனால ஊர்ல அவங்கல்லா இருக் கறதுனால நம்ப இல்லாத நேரத்துல நம்மள கேக்கறது இல்ல ஒன்னு இல்ல. இப்ப நா ஏ வீட்ட சுத் தி பாத்தீங்கன்னு வச்சக்கோங்களே. வாட்டர் ஆப்பிள், வாழ மரொ எல்லாமே நட்டு வச்சிருக்கே. சாவியுமே வந் பொதுவா தா வெச்சிட்டு வந்துருக்கேன்றதுனால என்ன பண்றாங்க நம்மள கேக்காமயே போய் எல்லாத்தயு எடுத்துட் வந்துறாங்க. நா கேமரா வச்சிரு கறனால பாக்குறே நானு நம்மள கேக்குறதுல்ல ஒண்ணு இல்ல. நம்ப போய் பாக்கும்போது நம்பளே நம் ப பசங்களுக்கு இங்க ஏ நாத்தனாருங்க எல்லா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு எல்லா குடுக்கணுன்றதுக்காகதா எல்லாமே எடுத்து வெக்கிறது நம்ப்ள கேக்குறதோ இல்ல ஒன்னுல் ல்லா அவங்ளே எடுத்துகுறது அது பத்தாதக்குன்னு ன உ அங்கயே நெலத்துலையு பாத்தீங்கன்னா ஓ ஃபுல்லா ஆ ஒரு ஒரு அதுதா எங்கள் இது‌ ஏற்கனவே இருந்த வீடு ஒன்னு எரிஞ்சிருச்சி அது ஞாபகமா இருக்கணுமேன்ட் ஒரு அறுவது எழுவது கண்ணு மாங்கண்ணு நட்டு வெச்சோ ஒரு ரெண்டு, மூணு வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வெச்சோ அது பாத் த்தீங்ன்னா இப்போ எல்லாத்துலயுமே காய் வெச்சிருச்சி எல்லா பங்கணப்பள்ளி மாம்பழந்தா சம்மையா பெருசுப் பெருசு செடியே தாங்காத அளவுக்கு ஒரு ஒரு செடியிலு அம்பது அறுவது காய்ன்ற மாரி நிக்கிது
ஆமாங்க ஆனா வந்து இப்ப வந்து அ எங்க ஃப் ஃபேமலில இந்த மாரி ஸ்மூத்தா போறதுக் காரணோன்னு யாருன்னா எங்க அப்பா தா ஏன்னா அவரு தா அம்ம மூத் தவரு அவுரு சொல்றதுதா அவங்க தம்பிங்க அந்த மாரி கேப்பாங்க அவங்க தங்கச்சிங்க அந்த மாரிதா கேப்பாங்க சோ இந்த மாரி இருக்கறதுனால மேக் க்சிமம் வந்து எங்க குடும்பத்துல வந்து அவுரு பேச்சி கேக்கறதுனால சண்ட எதுமே வராது சோ இந்த மாரி பங்கு இந்த மாரி வெளச் ச்சல்லு இந்த வேர்க்கல்ல வந்துச்சனாலு செரி மாங்கா வந்துச்சுனாலு செரி அவரு வந்து கரெக்ட்டா இவ்ங்களுக்கு இவ்ளோ தர்ணு இவ்ங்களுக்கு இவ்ளோ தர்ணுனு கரெக்ட்டா சொல்லிருவாரு அந்த மாதிரி போறது னால ஆ கொஞ்சொ அ அந்த மாரி வந்து சண்ட இந்த மாரி பங்கு அந்த மாரி எல்லா எந்தமே வந்ததில்லக்கா அதனால வந்து கொஞ்சொ அ இந்த மாரி இருக்கற்துனால கொஞ்சொ ஸ்மூத்தா போகுது சோ இந்த மாரி இருந்தோம்னா நம்ப்ளுக்கு நல்லதுதாங்க்கா ஏன்னா இதுதா நானு சொல்லுவ சேரிக்கா இன்னொரு கால் வருது நா அப்பறமா பேசட்டுமா
ஆ சரி சரி பாருங்க நா அப்புறமா பேசுற ஆ ஓகே